நா பேசுறது கேக்குதா
ஆ எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதா
எனக்கு நல்லாவே கேக்குது ஆனா எனக்கு கொஞ்ச ஒடம்பு சரியில்லப்பா அதனால கொஞ்சோ மெதுவாதா பேசுவே அ தப்பா நெனச்சுக்காத
ஓகே ஓகே என்னாச்சு
ஓ கோ என்னன்னு தெரில ரொம்ப நாளா ஒரு ஒரு வாரமா ரொம்ப வேலையா வீ ட்ல ரொம்ப நெறைய பேர் வந்து ரிலேஷன்ஸ் நெறைய பேர் ஒன் வீக் ஸ்டே பண்ணி இருந்தாங்க கண்டினியூஸா கிச்சன்லயே வேல பாத்ததுல எனக்கு ரொம்ப வந்து டயர்டா ஆயிடுச்சு அ நம் நா நெனைக்கிறே நம்ம உடல பாத்துக்கறதே இல்ல என் அப்பல்லா வந்து ஒரு பத்து பதின்ஞ்சு பேருக்கெலா டெய்லி சமைச்ச அம்மாக்கல்லா இருக்காங்க இப்போ ஒரு நாலஞ்சு பேருக்கு தொடச்சியா அஞ்சு நாள் சமைச்சதுக்கே எனக்கெல்லா முடியாம போயிடுச்சு நம்ம நம்ம உடல் நலத்த நல்லா பாத்துக்கலன் நெனைக்கிற
ஆமா இப்ப வந்து அத பத்தியே அதா எப்டி சொல்றது ஜென்ஸ் எல்லா வந்து அ நம்ம பாத்துக்கணு நம்ம கொஞ்ச கரெக்டா இருக்கணு நெறைய பேர் வாக்கிங் போறாங்க ஆனா அந்த எடத்துல பொண்ணுங்க வந்து கம்மியாதா போறாங்க அவங்க அவங்கள பத்தி பாத்துக்கறதே இல்ல இவங்க காலைல எஞ்ச்சு வாக்கிங் போம்போது இவங்க காலைய்ல எஞ்ச்சு சமைக்க ஆரம்பிக்கிராங்க எங்க வீட் ட்ல நாங்க அப்டிதா எ வீட்டுக்கார் காலைல நால்ர மணிக் என்ச்சு வாக்கிங் போம்போது நா அஞ்சு மணிக்கு எஞ்ச்சு சமைக் க்றதுக்கு தா நிக்றே அவரு சொல்லுவாரு நீயு கொஞ்ச நா வாக் கிங் போம்போது நீயு வா எவ்ளொ பேர் நடக்றாங்க தெரியுமா அதெல்லா நல்லா இருக்கு அந்த காத்து அந்த மாதிரி அந்த போறதே ஒரு மைண்டு பீஸ்ஃபுல்லா இருக்கு அப்டின்லா சொல்லுவாரு ஆனா எங்க போறதுக்கு நேரொ
நமக்கெல்லா எங்கப்பா நேரொ கால்ல ஏந்திரிச்சோமா பசங்களுக்கு சாப்பாடு மூணு சாப்பாடு கட் றது அதுங்களுக்கு ஹோம் ஒர்க் யாச்சு பெண்டிங் இருந்தா சொல்லிக் கொடுக்கறது அதுங்கள ஸ்கூலுக்கு கெளப்புறது அதுக்கப்ற ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கு அத ச இவங்களுக்கு ஒரு மாரி உணவு சமைக்கணு அவங்களுக்கு ஒரு மாரி உணவு சமைக்கணு பசங்க மோஸ்ட்லி பாத்தீங்ன்னா எங்க வெரைட்டி ரைஸ் தா வேணும்பாங்க ஹஸ்பண்ட் எனக்கு அது வெரைட்டி ரைஸ் லா சாப்டா சாப்ட மாரியா இருக்கு எனக்கு வந்து சாம்பார் வச்சு குடு அதுக்கு ஒரு தனியா பொரியல் வச்சு குடு அப்டிங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாரி சமைச்சு அந்த சமையல் கட்ட விட்டு வெள்ள வ ரும் போதே நம் பாதி டயட் ஆய்ட்ரோ நமக் அதுக்கப்ற நம்மலால காலை உணவே நமக்கு எடுக்கறதுக்கே வந்து கஷ்டமா இருக்கு நாலா காலை உணவு சாப்பறதே பாத்தா பதினோரு மணி ஆயிடுது எனக்கு
அச்சச்சோ ஏ அவ்ளோ லேட்டா சாப்புட்றீங்க நால்லா வந்து எ பசங்கள ஏழு அம்பதுக்கு நா கூட்டிட்டு போனு நா செஞ்சுட்டு நானு குளிச்சு ரெடியாகி அவங்களோடவே கெளம்பணு காலைய்ல எஞ்சி விட்டுட்டு வந்து ஒரு எயிட் டுவெண்ட்டி எயிட் தேட்டிக் கெல்லா சாப்ட்ருவே ஆனா மதிய வந்து மேக்சிமம் சாப்டவே மாட்ட சலுப்பா இருக்கு யாரா சாப்றதுனு இல்லனா ஒரு நாலு மணிக்கா சாப்டுவ நாலு மணிக்கு சாப்ட்டுட்டு எ ஹஸ்பண்ட் ஈவினிங் வந்து சிக்ஸ் தேட்டிக்கெல்லா சாப்புணுன் சொல்லும் போது அது சாப்டவே ரொம்ப கஷ் டமா இருக்கு அதனாலயே மதியொ வந்து ஸ்கிப் பண்ணிடுவே சாப்டாம
அது ரொம்ப நம்ம வந்து ஓ மதிய சாப்பாடு ஸ்கிப் பண்றது தப்பில்ல பட் ஆனா பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம நீ சொல்ற மாரி கால்ல எயிட் ஓ கிளாக் எடுத்துக்கறதா ரொம்ப நல்லது எனாப் நம்ம நைட்டு சாப்ட்டு ஒரு சிஸ் நீங்க சொல்ற மாரி நீங்க சிக்ஸ் தேட்டி செவன் க்ளா சாப்ட் ட்டுறீங்க அதுல இருந்து அடுத்த நாள் காலைலங்க ஒரு டுவல் அவர்ஸ் நமக்கு நம்ம வயிரு வந்து சும்மா காலியாவே இருக்கு அத நம்ம சீக்ரொ வந்து ஃபுல் பண்ணணு இல்லையா அதனால பிரேக்ஃபாஸ்ட் என்னைக்குமே தவிர்க்க கூடாது ஆனா மத் அடுத்த ரெண்டு மீல்ஸ் நீங்க மத்தியான சாப்பாட ஸ்கிப் பண்றதோ அதோட பெட்டர் நீங்க மதியான சாப்டா ஈவினிங் சாப்பாடு நைட்டு சாப்பாடு கொஞ்ச லேசா சாப்ட்டுக்லா ஃப்ரூட்ஸோ இல்ல ஒரு சாலட் மாரி நீங்க செஞ்சோ சாப்ட்டுக்லா இல்ல வெரி ஃப்ரூட்ஸ் ஒரு பால் குடிச்சு கூட தூங்குனா நமக்கு ஒன்னு தெரியாது ஆனா நம்ம சாப்பிட வேண்டிய மீல் கண்டிப்பா பிரேக் ஃபாஸ்ட் தா நான்லா அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம கெடந்துதா இப்ப வந்து ரொம்ப கஷ்டபட்டுட்டு இருக்கே நெனைக்கிறே
ஆமா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் வந்து வேற ஸ்கூல்ல குட்டி கொழந்தைல வேற ஸ்கூல்ல படிக்கும்போது நம்ம எறங்கி கொண்டு போய் அவ்ளோ தூர விட்டுட்டு திருப்பி நடந்து வரும்போது ஒவ்வொரு நாளு எனக் க்கே ஒரு மாதிரியா இருக்கு என்னடா இது காலையில ஏந்ச் ஒடனே ஃபஸ்ட்டு போறது அந்த சாப்பாடுக்கு தண்ணி வச்சு டீக்குதா டீ குடிச்சாதா அன்னைக்கு நம்மளால வேலையே செய்ய முடியு அந்த மாதிரி அந்த டீயாலதா ஓடிட்டு இருக்கு லைஃப்பு அப்பறோ இப்ப வந்து அ லாஸ்ட் டைம் வந்து அவனுக்கு எயிட் ஃபார்ட்டி ஃபைக்கு இருந்தது ஸ்கூலு அப்போம்போது அ பாப்பாவ விட்டுட்டு வந்து நாங்க ரெண்டு பேரு ஒன்னாவே சாப்ட்ருவோ இப்ப தனியா சாப்டவு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு
நீ சொல்றது என்னமோ ரொம்ப உண்மதாப்பா எ ஹஸ்பண்ட்லா ஆஃபீஸ் போன டைம்ல இந்த டீ குடிக்கமா இப்ப எ த ஹஸ்பண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காரா அதனால அவருக்காக தனியா லெவன் தேட்டிக்கி டீ போட்றோ அதனால நாம்பளு ஒரு சிப் த டீ எடுத்துக்குறோ ஆனா அவர்ல்லா இல்லாதப்ப யாருமே வீட்ல இல்லன்னா நமக்காக மட்டு நம்ம ஏ டீ போட்னு நமக்காக மட்டு நம்ம ஏ சமைக்கனு அப்டின் சொல்லிட்டு நா டீயு செய்ய மாட்ட மதியானோ சாப்பாடு சாப்ட மாட்ட இந்த பசங்க ஸ்கூல விட்டு வந்து இந்த ஸ்நாக்ஸ் சாப்புடு தெரியுமா அதோட சேத்து கொஞ்சோ ஸ்நாக்ஸ் சாப்ட்டுக்குறது இப்டில்லா செஞ்சு செஞ்சு செ ஞ்சுதா உடல் நம்ம உடல் நலோ ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு நெனைக்கிற நானு
ஆமா நீங்க
ஹலோ வாய்ஸ் பிரேக் ஆதுப்பா
எ அப்போ இருந்த சத்து இவ்ளோ இவ்ளோ நாள் நம்ம ஓட்டியாச்சு சோ அது வாய்ஸ் பிரேக்கா
வாய்ஸ் பிரேக் ஆகு
அ ஹலோ
அ கேக்குதுப்பா சொல்லுங்க
அ இப்ப கேக்குதுங்ளா
ஆ
அ அதா அந்த அப்போ நம்ம சாப்ட்டது சின்ன வயசுல சாப்ட்டதல்லா இவ்ளோ நாள் நமக்கு வந்துடுச்சு ஹலோ இதுக்கு மேல அ அதா கேக்குதான்னு ஒரு டவுட்டு இதுக்கு மேல வந்து நம்ம சாப்புட்றதுலதா இருக்கு இப்போ இருக்க ஃபுட்டுல அந்த அளவு க்கு ஒன்னு கெடையாது ஆனாலு அத சாப்ட்டுதா நம்ம வாழணுங்கறது நம்ம தலயெழுத்து
நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பெர்ஸன்ட் ரைட்டு என்னா இப்ப இருக்கற ஃபுட்டுலல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா கலப் படந்தா சொல்றாங்க ரைஸ்லே பாத்தா நெறைய கெமிக்கல்ஸ் போட்றாங்க இந்த கெமிக்கல்ஸ்ஸ நம்ம சாப்ட்டு சாப்ட்டு நம்ம உடல் உடல் நெறைய ஃபேட்டி லிவர் மாரி வருது அந்த ரைஸ் ல சாப் கெமிக்கல்ஸோட சாப்பட்றதுனால நெறைய ஸ்டார்ச் கலந்து சாப்பட்றதுனால இப்ப நெறைய பேருக்கு டயாபட்டிஸ் வருது நம்ம அதுல இருந்துல்லா எப்டி நம்பள நம்ம காத்துக்க பாதுகாத்துக்க ஏன்னா நம்ம இதுதா வாங்கி சாப்ட்டாகனு நமக்கு வேற ஃபுட்டு ஸ் நம்ம இருக்கற ரீஜனுக்கு வேற அவைலபிலிட்டி கெடையாது வெறு சப்பாத்தியா சாப்ட்டா நம்ப இருகறதுக்கு இருக்கவே முடியாது நாங்க சத்தே இருக்காது வ இ அடுத்த நாள் வேலயே நம்பளால செய்ய முடியாது அனா நார்த் இந்டியன்ஸ்லா பாத்திங்ன்னா அந்த வெறு சப்பாத்தியே நாலு வேல சாப்பர்றாங்ளே
ஆமா நம்ம ஊருல இருக்க மாதிரி அவுங்களுக்கு தொப்ப கூட கெடையாது போல இருக்கு
நீங்க சொல்றது ஹண்ரட் பர்சன்ட் அக்சப்ட் பண்ணிக்கற நம்ம ஊ நம்ம ரைஸ்ஸு சாப்பறதுனால தா இதெல்லா நடக்குதோன் எனக்கு உருத்தல் அதனால ரைஸ்ஸு கொஞ்சோ கம்மி பண்ணிட்டு இப்ப வெஜிடபிள்ஸ் மாரி நறையா எடுத்துக்கறோ அனாலு நமக்கு ஸ்டாமினா வந்து ரொம்ப கம்மியா தா கெடைக்குது அதுக்கு என்ன மாரி ஃபுட்டு நாம்ப எடுத்துக்கலா அப்டின் நா யோஸ்ச்சி பாத்தப்ப நறைய ஃபுரூட் சாப்பல்லா அனா அதல்ல விக்கற விலைவாசிக்கு அந்த ஃப்ரூட்ஸ வாங்கி சாப்புண்ணுமா அப்டின் தோணுது ஒரு கிலோ
நம்ம கஷ்டப்பட்டு வாங்கிட்டாலு யார்ரா சாப்பறது கொஞ்ச நேரோ ரெஸ் ட் எடுத்துக்கலான்டா அப்டிங்கற மாதிரிதா இருக்கே தவர சாப்புண்ணோனே தோண மாட்டிங்குது
அ நீங்க அந்த அவ்ளோ காசு குடுத்து அந்த பழத்த வாங்கி அந்த பழோ அப்டே பேஸ்கட்ல இருக்கு அந்தப் பழோ அழுவி போய் மறுபடியு இதுக்கு தா போகுமே டஸ்பின்கு நம்ம வாய்க்கு போறதா சரித்தரமே இல்ல பசங்களுக்கு வேணா ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு வெச்சு குடுப்போமோ தவர நம்ப சாப்பறோமா அத எடுத்த அவ்ளோ ஒரு சோம்பேறி த்தனோ நமக்கு நம்ளுடைய வேலைகள் பலு அப்டி நெறைய இருக்கு
ஆமா கரக்ட்டா சொல்றீங்க நீங்க அத விட இப்ப திடீர்ன்னு போறோ திடீர்ன்னு நல்லா வேர்க்குது ஒரு மாதிரி ஆயிடுது ஐயோ கடவுளே இவங்கள‌ டியூஷன் மட்டு கொண்டு போய் விட்டு வந்தா போது எனக்கு நம்ம போகுபோது வண்டியோட கீழ விழுந்துட்டா அவங்களுக்கு எதாவது ஆயிட்டா என்ன பண்றதுங்கற ஒரு பயந்தா நம்ம எதாவதுன்னா கூட பாத்துக்கலா கொழந்தைங்களுக்கு எது ஆகாம பாத்துக்கணு அது வரைக்கு ஒண்ணு ஆக கூடாது அப்படின்லா நா கொண் போய் விட்டுட்டு வந்துருக்கே திடீர்ன்னு ம் ஸ்வெட்டாகு திடீர்ன்னு ஒரு தலவலி வரு
அது ரொம்ப தப்புப்பா அது நமக்கு என்ன ஆனாலு பரவால்ல பசங்கள பின் நம்ம நம்ம நம்பள நம்பிதா பசங்க இருக்காங்க நம்ம நம்ம நல்லா இருந்தா மட்டுந்தா பசங்களு நல்லா இருப்பாங்க அத நல்லா மனசுல வச்சுக்கணு நம்ம நம்ம ஒன்னொன்னா நம்மள பாத்துக்கலா நம்ம ஒரு ரெண் நாள் கடந்தா கூட பசங்க நம்ம ஹஸ்பண்ட் வந்து அந்த பசங்களுக்கு அவ்ளோ இதுவா குடு ப்பாங்க இல்ல நம்ம ரிலேஷன்ஸ் வந்து வீட்ல இருந்து செஞ்சு குடுப்பாங்கன் நெனைக்கறது ரொம்ப தப்பு நமக்கு அடுத்ததுதா பசங்க நம்ம நம்ம உடல் நிலத்த நல்லா பாத்துக்கிட்டாதா நம்ம பசங்கள பாத்துக்க முடியு அது இல்லயா
ட்ட நல்லா சாப்ட்டு நம்ம இருக்கறது வீட்ல நா சொல்றது வண்டி ஓட்டும் போது சொல்ற நானு அவுங்களுக்கு எதூ ஆயிடக் கூடாது அவங்கள ஒரு சேஃபான எடத்துல விட்டுட்டு அவங்க போ வேண்டிய எடத்துட்டு அந்த டியூஷன்ல விட் டுட்டு நம்ம வரும்போது விழுந்தா கூட நம்ம எந்திரிச்சு வந்தர்லா அவங்களுக்கு எதூ ஆக கூடாது அப்டின் நா சொல்றே ஏ ஹஸ்பண்ட் சொல்லுவாரு இங்க நமக்கு வந்து பாத்துக்கறதுக்கு யாரு இல்ல நெனச்சா ஓடி வர தூரத்துல ஏ ஆபிஸு கெடையாது நீ நல்லா சாப்ட்டு நீ நல்லா இருந்தாதா பசங்கள நீ பாத்துக்க முடியு பசங்கள வந்து நம்மள நம்பிதா அவங்க இருக்காங்க நம்ம நல்லா இருந்தா தா அவங்க நல்லா இருப்பாங்க அப்புலா சொல்லுவாரு நீங்க சொல்ற மாதிரி அவர் அப்டியே சொல்லுவாரு
அதுதா என் ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லி சொல்லிதா இப்போ செரி நம்மதா நம்மள பாத்துக்கணு செரி காலையில எந்திரிச்சு இத மாரி நம்ம கா இந்த காஃபி குடிக்கிறது தா ன்னா ஒரு வேற ஒரு காபி குடிக்கிற தப் பில்ல நா காஃபி குடிச்சிறுவே அதுக்கப்றோ நம்ம சத்தா என்ன சாப்பிட முடியு ஒரு சுண்டல் சம்பெடுத்து எடுத்துக்க முடியுமா அந்த ஒரு சுண்டல் எடுத்துட்டாச்சு நா அடுத்த வேல பாக்குறே இப்போ நம்மளால முடியறது இல்லனாலு அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி ஏதாச்சும் ஒண்ணு வாயில போட்டுக்கலா அப்டி செஞ்சுட்டு அதுக்கப்றோ தா அடுத்த வேல பாக்குறது இப்பல்லா தொடர்ச்சியா வேல பாக்குறது முடியல
பொண்ணு கொஞ்சோ ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் போறா ஓரளவுக்கு அவளோட வேலய அவளே செஞ்சுப்பா இந்த குட்டி ஒண்ணு இருக்கு இல்ல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தா அம்மா அம்மா அம்மா அம்மானு எல்லாத்துக்கு நம்மளயே கூப்புட்றது அம்மா அம்மா அதுமா அம்மா இதுமா அம்மா இது செய்ரியா அம்மா சோப்பு போட்டு விடுமா அம்மா டிரெஸ் எடுத்துக்குடுமா அம்மா பனியன் போட்டு விடுமா அம்மா பனியன் கல் ட்டி விடுமா ஐய்யயோ
ஆமா சின்ன பசங்க தான் நம்மள நம்பி தனப்பா இருக்காங்க நம்மதா இல்ல அதுங்களுக்கு எதுவு செஞ்சுக்க தெரியாது அதுங்களே அதுங்கள கல்ல எழுப்பி பல்துலக்கல இருந்து ஸ்கூல்க்கு அனுப்புற வரைக்கும் எல்லாமே நம்ம தான் பண்ணறது நம்ம கடம தான் ஆனா அதுக்காக நம்மளுக்கும் கொஞ்ச டைம் கொடுக்கலாம்னு நான் சொல்றேன்
ஆமா அந்த டைம்ல டென்ஷன் ஆகாம சிரிச்சுட்டே அவங்கள எழுப் புனங்கிறது எவ்ளோ பெரிய டாஸ்க் தெரியுமா போவம் வரும் பயங்கர மா ஆனா கோவம் காட்டுனா நீ என்னை திட்டிட்டே இருக்கேன்னு அள ஆரம்பிச்சுகுவான் அதுக்காகவே தங்கம் செல்லம் வயருன்னு கொஞ்சி கொஞ்சி எழுப்பி அந்த வேலயெல்லாம் செய்ய வெச்சு அந்த சாக்ஸயாவது போடுடான்னா அதுக்கும் நானே தான் வரணு
நீ சின்ன புள்ளைக்கு சொல்ற என் பையன் வந்து பெரிய பையன் சிக்ஸ்த் படிக்கிறான் அவனுக்குமே நான் தான் சாக்ஸ் போட்டு ஷூ போட்டு அம்பிச்சுடுவ ஏனா அதுங்களுக்கு கீழே குனிஞ்சு அந்த வேலய செய்ய அவ்ளோ சோம்பேறி தனம் எல்லாத்துக்கும் பசங்க ஒரு ஆண் கொழந்த இருக்குன்னா நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்குறது ஃபுல்லா அம்மாவ தான் பெண் கொழந்தைகள் வந்து கொஞ்சமாச்சும் அம்மாவ பாத்து கொஞ்ச ஆ செரிமா